ஆ
ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குதுங்க
ஆ நல்லா இன இருக்கீங்க எப்டி இருக்கீங்க
நாங்களல்லா நல்லா இருக்கோங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நாங்க நல்லா இருக்கோ சாப்ட்டாச்சா டீ குடிச்சாச்ச
டீ எல்லா குடிச்சாச்சுங்க ஃபோர் தேர்ட்டிக்குே நாங்க ம மத்தியான சாப்பாடே ஃபோர் தேட்டிக்கு தாங்க சாப்ட்டே
ஓ ஃபோர்த்தேடிக்தா மதியான சப்பாடே நடக்
ஆமாங்க மார்னிங் சாப்பாடே லேட்டா சாப்ட்டாங்ளா அதனால பாத்தீங் னா மார்னிங் சாப்பாடு லெவன் ஓ க்ளாக் ஆயிட் சாப்பிடும் போது இன்னிக்கு கொஞ்சோ வேலையெல்லா இந்துச்சு வீட்லேங்
அதனால பாத்தீங்ன்னா முடிச்சுட்டு இன்னிக்கு சேட்டடே வேறங்ளா
அம்மா
அதனால வீட்டுல வேல எல்லா முடிச்சுட்டு மார்னிங் சாப்பிடும் போது லெவன் தேர்ட்டி அதனால மத்திய சாப்பாடு ஃபோர் தேர்ட்டி
தி நைட் சாப்பாடு பாத்தீங்கன்னா டென் ஓ கிளாக் ஆயிரு
ஹ ஹ ஹ செரி செரி செரி இன்ன படிக் இருக்கீங்க நாங்க நா வந்து ஹாஸ்டல் ஸ்டுடன்ட்ஸ்ஸா அதனால கரெக்டான டைம்க்கு அவுங்க சாப் பாடு போட்டுருவாங்க பன்னெண்ட்ற டூ ரெண்ற அப்டின்னு
ஓ ஹாஸ்டல் ஸ்டுடன்டுங்களா என்ன படிச்சுட்டு இருக்கீங்க
நா பி டெக் படிச்சி
பீ டெக் படிச்சுட்டு இருக்கீங்ளா நல்லா விஷயோ
பைனல்
பைனல் இயருங்ளா?
பைனல்
நாங்க ஹவுஸ் ஒய்ஃப தாங்க இருக்கோ கொழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பேரும் அதனால அவங்கள பாத்துட்டு வீட்டு வேல செஞ்சுட் டு இருக்கறதே சரியா போயிரு
ஓகேக்கா அவங்கள்ளா என்ன படிக்கிறாங்க
அவங்கள்ளா குட்டிஸா இருக்காங்க இப்பதா ஒருத்தரு ஃபிப்து போறாரு இப்பதா ஒருத்தரு அ எல் கே ஜி படிக்கிறாரு அனால வீட்லயே ஒர்க்கு சரியா இருக்கு என்ன காலேஜில படிக்கீங்க?
நா வந்து இங்க ஆர் எம் கே காலேஜ் சென்னை
ஆ ஓ ஓகே ஓகே ஓகே லாஸ்ட்டு பைனல் இயருங்ளா?
ஆ லாஸ்ட்டு ஃபைனல் இயர் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
நாங்க பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் படிச்சிருக்கோங்க
ஓ ஓகே ஓகே எங்க சென்னையில படிச்சிங்ளா இல்ல
இல்லைங்க நாங்க படிச்சது பாத்தீங்கன்னா ஈரோடு
ஓ ஓகே ஓகே
நாங்க பாத்தீங்கன்னா கிராமத்து பகுதியில இருக்கோ
ம்
அதனால டிகிரி கம்ப்ளீட் பண்ண வொன்னே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க
ஓ அதுக்கப்புறோ நீங்க எது வேலைக்கி ட்ரை பண்ல
ஏங்க
வேலைக்கிங்க
இல்ல இல்ல இல்ல எங்கயுமேஇன்னு போனது இல்லஇனிதா ட்ரை பண்ணணு எங்கியாவது வேலைக்கு போறதுக்கு
ஓ அது வரைக்கும் இப்போ ஃப்ரீ ஆன டைம்
ஆமாங்க ஆமாங்க அப்போ நீங்க காலேஜ் லெவலல்ல எல்லா டூர் ஏதாவது போயிருக்கீங்ளா எங்கேயாவது
காலேஜ்ல எல்லா டூர் போனதுல நா டுவெல்த் முடிச்சி வேனா போயிருக்கே டுவெல்த் முடிச்சு பசங்களோட அ போயிருக்கங்கா அந்த மாரி கொஞ்சோ ஆ பசங்களோ பசங்களோட இப்போ எங் நீங்க பல்ஸ் அரக்குனா பொத்தி பொத்தி வச்சங்க போனா கெட்டு போய்ரு அதுனால வீட்டுகுள்ளேயே வச்சு அவன வளத்தாங்க வளத்தாங்க இப்பயு வுடல பசங்களோட விளாடுரதுக்கலா ஆமா எனக்கு வேணா போணுனு ஆச ஏன்னா பசங்க எ கண்ணு முன்னாடியே வெளாட போவாங்க சுத்தோ போ பண்ணாட
வெளையாட அனுப்ப மாட்டாங்களா வீட்டு்ல உங்கள
வீட்ல லீவே அனுப்ப மாட்டாங்க போனா இவே கெட்டு போயிடுவான் படிப்பு வெளாட்டு்லேயே இருப்பா படிக்க மாட்டான்ட்டு இனி
அனுப்ப மாட்டாங்க அப்போ
அனுப்புல ஆ வீட்லயே இருந்து படிக்க வச்சு இருந்தா
ஏங்க ஸ்கூல் லெவல்லா காலேஜ் லெவல்ல வேல பாத்தீங்கன்னா ஸ்பூர்ட்ஸ் எல்லாம் இருக்கும்லங்கே அதுல ஏதாவ்து நீங்க ட்ரை பண்ணி பெரிய லெவல்ல வரலாம் மில்லை
ஆ இல்லல்ல அப்பமும் எங்களு எங்க அம்மா ஸ்போர்ட்ஸ் கேட்டாங்க இல்ல ஸ்கூல்லயும் டூர் வச்சாங்க ஏ தெருஞ்சுக்கல இந்த மாதிரி பையே டூர் கூப்டு போறாரு அப்ப கூட எங்க அம்மா வேண்டாம் அவே இப்பதக்கீ படிக்கட்டும் அப்டின்டு படிக்க வச்சாங்க நா ஒடனே ஞாயித் எல்லா தா பசங்க ஏ கண் முன்னாடியே பேட்டு தூக்கிட்டு போவாங்க அப்ப இப்போ படிப்பு லோக்கட் அடுத்து‌ ஓ கிறிஸ்டியோட அம்மா அங்க பக்கக்கு தூங்கன கேப்பல நா பெசாட்ல நானும் அவங்களோட போய் வெளாட போய்டுவே எங்க அம்மா பாத்துரும் பாத்துட்டு அங்க பிடிக்க வருவாங்
இந்த கொழந்தைங்கள எல்லா பாத்தீங்கனா ஓடி ஓடி இருப்பாங்கள் றன் ‌ல அந்த மாரரபிடிக்க வருவாங்களா
ஆமா அந்த மாதிரி பிடிக்க வந்துடுவாங்க எங்க வெளாட பண்ணணு அப்பமும் நா அத மீறியு எங்க அம்மாட்ட நல்லா டிமிக்கிய குடுத்துட்டு வெளாடவக்கே எப்படியாச்சும் ஓடிர்வோ பசங்க பப்பரோ வெளாடுவாங்க கோளிக்கால் வெளாடு இப்ப இல்ல என்னக்கா பாத்தோனா ஆசையா இருக்கணும்ன்ட்டு அதுக்காடியே ரெண்ட் ருவாக்கி கோலிகா அவங்கிட்ட போயிட்டு அவங்கிட்ட போய் நா அப்போ அங்க வந்து என்னப்புடிச்சு காத பிடிச்சுட்டு திரிவி வீட்டுக்கு வா அப்டின்டு இழுத்துட்டு போய்ரு இங்க எல்லா வரக்கூடாது அப்டி இப்டின்
பத்தீங்ன்னா கேர்ள்ஸ் தா பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வெளியே அனுப்ப மாட்டாங்க வெ‌ளையாட விட மாட்டாங்க அ அப் பசங்களாக ட்டு வந்து நல்லா வெளையாடுவாங்க கிரௌண்ட்ல பசங்கள பாத் தீங்கனா பயங்கரமா ரவுண்டு கட்டி வெளயாடுவாங்க
நீ வேண்டா இவே இப்பதிக்கு கொஞ்சோ படிக்கட்டு அதனால இப்ப தக்கி படிச்சிட்டுன்ட்டு அம்மா
ஓ ஓகே ஓகே ஓகே உனக் உங்களுக்கு என்ன ஸ்போட் ஸ் நல்லா வெளையாட வரும்
எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து கிரிக்கெட்டு வாலிபாலு நல்லா வெள
நல்லா வெளயாடுவீங்களா அதுல ஏதாவ்து சட்டிஃபி கேட்டு இந்த மாரி ஸ்கூல் லெவல்ல அந்த மாரிலா பார்ட்சிபேட் பண்ணி எதாவது வாங்கிருக்கீங்ளா
ஸ்கூல்ல எங்களுக்கு அப்பல்லா இந்த மாரி இதுக்கலா சர்டிபிகேட் கெடையாது அப்பல்லா இந்த மாரி ஸ்போர்ட்ஸ் இங்கதா பிரைஸு இல்லனா அந்த இன்னு சைக்கிள் போலோ வாலிபாலும்பாங்க அது வந்து சைக்கிள் ஓடிக்கிட்டே பாலு கோல் போடணுஅது ஒண்ணு தா ஸ்போர்ட்ஸ்ல எல்லாத்துக்கு சர்ட்டிபிகேட் உண்டு மித்தப்படி பிரதர் நம்ம சேந்துகலா பசங்கலா விளாடலா
ம்
ஆமா அதனால அப்டி அப்டி அதுக்கப்ற டுவல்த் முடிச்சதுக்கப்ற அப்பந்தா எங்க வீட்ல என்ன வெளியவே விட்டாங்க அதுக்கப்ற தா பசங்களோட போய்ட்டு வார வார விளாட்றது டெய்லி பசங்களோட கிரிக்கெட் விளாடுறது அதுக்கப்றோ பிரீயான டைம்ல உட்காந்து ட்ரெஸ் எடுக்க போறது அக்கப்றோ எங்கயாச்சு சுத்திட்டு வரது அப்பதா டூர்ன்ட்டு ஒன்னு கூட்டு போனாங்க பசங்களோட பாக்க போது கேரளால ஒன்றல்லா இருக்கு அந்த ஒன்றலாக்கு ட்வெல்த் மாற ஹால் டிக்கெட்ட வச்சு அப்னா அங்க ஆயருவா டிக்கெட்னா ஐநூறுவா டுவெல்த் ஹால் டிக்கெட் இருந்தா பசங்களுக்கு ஐநூறுவா டிக்கெட்டுன்ட்டு ஒரு ஒரு ஆஃபர் மாரி போட்டாங்க கேரளால அப்பவு பசங்க நாங்க ஒரு முப்பது பேர் சேந்து அந்த கேரளா கேரளாக்கு போ கேரளாக்கு போயிட்டு நாங்க அங்க போய்ட்டு அட்டென் பண்ணோ அங்க போய்ட்டு ஐநூறு டிக்கெட்ட குடுத்துட்டு போயிட்டு டிரெஸ் எல்லா மாத்திட்டு அவங்க ஒரு ஒரு சேக் மண்ட்டு இந்த ட்ரெயின்ல போயிட்டு ட்ரெயின்ல மேல இருந்து அப்டியே வய்ர்ல்லா ரொம்ப இதாகு அப்டியே தலகீழ ட்ரெயின்லா சுத்திக்கிட்டு போகு ரொம்ப வேகமா அந்த இது ரோலர் கோஸ்டர் அந்த இது பேருப்பாங்க அதனால ரோலர் கோஸ்டர் போன அதுக்கப்றோ ரோலர் கோஸ்டர் போனோன வாட்டர்லயே நெறய கேம் இருந்துச்சு தண்ணி தண்ணில அல வந்து நம்மள அடிக்கிற மாரி போய்ல அந்த மாரி நெறய கேம் போச்சு தண்ணில அப்போ தண்ணீ ந்த போய் உக்காந்து விளான்டோ போக போக ரொம்ப ஆழமா வரு அந்த அலைலயே அதுக்கப் கிட்டதட்ட ஒரு அறுவதடி உயரத்தல இருந்து ஒரு சும்மா சர்க்கஸ் மாரி வந்து அதுல அப்டியே கீழ தள்ளி விடுவாங்க அதுல வந்து நல்லா என்ஜாய் பண்ண அதுக்கப்றோ இன்னொரு அது வக்கதுகே இன்னொரு மிஷின் மட்டுதா ஒரு இரநூறு அடி மிஷின் ரொம்ப பெருசா ஆனா கேரளால
தரிங்
அந்த கேரளால போனனோனே அது அப்டியே மெதுவா நம்மள லிஃப்ட் பண்ணுவாங்க லிஃப்ட் பண்ணி மேல கொண்டு போயிட்டு ஒரு அஞ்சு நிமிச அரமன்நேர நிக்க விட்ருவாங்க
ஆ ஓகே
அந்த நிக்க விட்டோனே நம்ம அப்டியே கேரளாவ சுத்தி பாக்குபோது பச்ச பசேல்னு அவ்ளோ அழகா இருக்கு
அ கேரளால பாத்தீங்கன்னா அந்த வயநாடு இன்சிடென்ட்ல்லா நடந்தது இல்லங்க அதுக்கு முன்ன அதுக்கு முன்னாடியே நீங்க போயிட்டு வந்ட்டீங்க
ஆ நா போய் அது ஒரு அஞ்சு வருஷ இருக்கு ஏன்னா டுவல்த்து முடிச்சு அஞ்சு வருஷ ஆய்ட்டு
ஓய்ப் ரீசண்ட்டா தா நா அந்த
ஆ அப்டி ரீசன்ட்டா நடந்ச்சு ஆ அது ரீசெண்டா வயநாடுல நடந்துச்சு நா போனது நாலு வருஷ முன்னாடி உடனே அது அங்க போயிட்டு மேல இருந்து பாக்கும் போது எல்லாமே கீழ அழகா அவ்ளோ இதா இருந்துச்சு அதுக்கப்பறோ மேல இருந்து கீழ இறங்கும் போதுலா வயிர்லா கூசும் அப்டி இதோ ஓ நம்மள ஏதோ லாக்கே பண்ணாம ஒயரத்துல இருந்து நம்மல கீழ போட்ட மாரி அவ்ளோ ஒரு பயம் அ எல்லாம இவுங்க இன்னொன்னு என்னன்னா அதே மாரி அந்த நூத்தி நாற்பது அடி மேல போறது வேகமா நம்மல டக்குனு மேலே போயிட்டு வேகமா கீழ விடு அப்ப உயிரே போன மாரி நம்மளுக்கு ஒரு பயோ குடுக்கு அந்த இதுலா
ஆமாங்க ஆமாங்க நெஜதாங்க நீங்க சொல்றது கண்டிப் பபா நெஜம்தாங்க அந்த அளவுக்கு பயமா இருக்கும் இல்லைங்க
ஆ அந்த அளவுக்கு டக்குன்னு அவ்ளோ வேகமா கண்ண மூடி தெறக்குறத்குள்ள நம்மள எதோ இந்த ராக்கெட்ல கட்டி மேல பறக்கோட்ட மாரி சல்லுனு மேல போவோ பா அதே மாரி மேல இருந்து நம்மல கீழ போட்ட மாரி டக் டக்குன்னு கீழ போகு அப்ப எதோ உயிரே போயிட்டு வந்த மார் இருக்கு நல்லா இருக்கு ஆனா அந்த இது
எப்படிங்க மேல அதாவுது பா த்தீனா கால் ரெண்டு மேல் இருக்கு தல கீழ இருந்துச்சுங்ளா இல்ல அப்டி ஸ்ட்ரைட்டாவே
அது வந்து வேற அந்த அந்த கால் ரெண்டு மேல கால் வந்து மேல தல வந்து கிடுங்கறது ரோலோர் கோஸ்டர்னு ஒரு ட்ரெயின் நீங்க யூடியூப்ல அடிச்சி பாத்தா தெரியும் கேர்ளா ஒன்டர்லா னு அடிச்சாலே வந்துரு
சேர் செரி
ஆமா அந்த மாரி நறையா அது வந்து தலகீழே அந்த ரெண்டு வாட்டி மூணு வாட்டி தலகீழே நம்ள யே மேல வரைக்கு கொண்டு போயிட்டு அதே உயரத்துல ட்ரெயின் போனது சல்லுன்னு கீழ வ அப்போ எல்லாமே அந்த உட்கார்ந்துருக்கா அவ்ளோ பேருமே ஓ ஒரு மாரி கத்திக்கிட்டே இருப்பாங்க
அவ்ளோ பயமா இருக்கு பாக்குறதுக் கு நீங்க அந்த மாரி போய்ருக்கீங்ளா அந்த மாரி உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கெடச்சிருக்கு
ஆமா ஆப்பர்ச்சுனிட்டி கெடச்சிருக்கு அந்த மாரி கேட்டிங்க அதுக்கப்றோ நாங்க எப்டி இருந்தோன்ட்டு கேமரால வீடியோவு எடுப்பாங்க அவுங்க அவுங்க வந்தோன்னே நம்மோ நம்ம பேர் அந்த வீடியோ போட்டு காமிக்க மாட்டாங்க அது இந்த மாரி இருக்குன்ட்டு லைட்டா ஒரு போன் இது இருக்கு நம்ம விரும்பி பாக்ணு அந்த இத வாங்கிட்டு வந்தா அது அது வந்து அவுங்க ஃபீஸ் வச்சாங்க முன்னூர்வா இரணு
ம் ம்
அப்போ நாம் அப்போ நம்ளோட ஃபேஸ நம்ம அதுல உருவாக்கி நாங்க அந்த ட்ரெயின்ல மட்டு வாங்னோ மிச்ச எதுக்கு நாங்க வாங்கல ட்ரெயின்ல மட்டு அந்த இது தல கீழ போனதுக்கு மட்டு நாங்க கேட்கும் போது இந்த வீடியோ மட்டு அனுப் அமொண்ட் நானூறுவா சொன்னாங்க ஒரு வீடியோவே செரி ஓகே சேர் வாங் இதா அவனுட்டு நாங்க பசங்க எல்லா சேந்து வாங்கு வாங்குன உடனே அந்த வீடியோவ பாக் க்கும் போது எங்களுக்கே நாங்களா இப்டின்ட்டு ஒரு ரொம்ப இதா இருன்ச்சு
புதுசா என்ன சொல்றது இந்த மாரி நாமலா இந்த மாரி போயிருக்கோ ஆ அ நெனைச்சவே நெனைக்கவே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு அப்டிங்கிற மார் இருக்கு
ம் வாய் எல்லா ஒரு மாரி கேக்கு ஒரு ஒரு பக்கம் அந்த காத்துல கத்துனதுல எல்லாத்துக்கு முடி எல்லாம் அந்த வீடியோ பாத்தனா அந்த வீடியோப் பாக்கும்போதே இங்கக்கு அவ்ளோ பயோ த்துறோ நாங்க கத்திக்கிட்டே இருக்கோ சிரிச்சுகிட்ருக்கோ முடி எல்லாம் பறந்துட்ருந்து கால் ரெண்டும் மேல இருக்கு அ எதோ ஒரு நம்ம செஸ்ட்டு சும்மா அந்த செஸ்ட்டு மட்டுந்தா லாக்காயிருக்கு மிச்ச எல்லாமே ஏரிங்ஸ் ஏர்ல இருக்கு காத்துல
ம் ம் ம் செரி செரி அங்க பாத்தீங்கனா ஃபுட் எல்லா அ எப்டி இருந்துச்சுங்க ஃபுட் எல்லா எந்த மாரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சுங்ளா எதாவ்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எதாவ்து சாப்
ஆ ஆமா ஃபுட்டு வந்து அங்க சாப்ட்டம்மோது இவ்ள ஒன்ற நல்லால ஆனா பட் காலைல ஒரு அதிகாலைல நாங்க போயிட்டு ட்ரெயின்ல பாசஞ்சர்லா எறங்கிட்டு ஒரு ஆட்டோ வெச்சிட் ஷேர் ஆட்டோ குத்து ஒரு கடைக்கு போயிட்டு அங்க போயிட்டு நாங்க ஃபுட்டு வாங்கனோ ஃபுட்டு வாங்னோன்னே அங் க ஒரு கிட்டி போட்டாங்க பூ இட்லி நல்லா
ம்
வா எவ்ளோ மெதுவா வாய்லப் போட்டோன்னே கரையுமோ அந்த மாரி இருக் இந்த அந்தக் கடைல இன்ச்சு அறுவதுருவா அது அந்த அறுவது ருவாய்க்கி நம்ம அங்க அம்மா உணவகத்துல தற மாரி இட்லி தோச் ஃபர்ஸ்ட்லா இப்ப வந்து அம்மா உணவகத்துல இட்லி கொஞ்ச குண்டாது ஆனா ஃபர்ஸ்ட்லா ஒரு ஒரு கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்தம்னா அம்மா உணவகத்துல ஒர்வா இட்லிதாங் நல்லாப் பெருசா இருக்கு
ம் ம் பாத்தீங்னா குவான்டிட்டி அளவெல்லாம் பாத்தீங்னா மெஷர்மெண்ட்ல கொஞ்சம் கம்மி பண்ணிட்